ஹலோ ஆ ஆ எனக்கு கேக்குதுங்க உங்ளுக்கு
ஆ நல்லா க்ளியரா கேக்குது மா நல்லாருக்கீங்ளா எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேங்க நீங்க
ஆ நல்லா இருக்கேமா
சே சேரிங்க
கொழந்தைங்களா என்ன பண்றாங்க
கொழந்தைங்க தூங்கிட்ருக்காங்க ஒரு பாப்பா இன்னொரு பாப்பா கொஞ்ச வெளில போயிட்டு வந்ருக்காங்க
சேரி ஓகேமா ஓகேமா எங்க வீட்ல ஒரு பாய் இப்பதா டியூஷன் போயிட்டு வந்தா பாப்பாக்கு வந்து இன்னு டியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகல அதனால ஃப்ரீயாருக் கண்ணு
சேர் சேரிங்க நம்ம எத பத்தி பேசலாம் நீங்களே சொல்லுங்க
ஸ்கூல் லைஃப்பு ப்லேஸ் பத்தி பேசலாமா ஆஹ் ஓகே ஓகே உங்க ஸ்கூல் லைஃப் ல என்னன்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஏதாவது என்னது ஏதாவது மறக்க முடியாத நினைவு அந்த மாதிரி எதுவும் இருக்கா
ஆஹ் இருக்கு ஒரு ஸ்கூல் லைஃப்னாலே வந்துட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமான காலமில்லையா அதுல நிறைய இருக்கும் ஆமா நாங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நடந்து ரொம்ப தூர நடந்து சில சமயம் வந்துட்டு ஆஹ் இது பஸ் வரும் இல்ல சில சமயம் வராது வராதப்ப ல்லாம் ரோடு ரொம்ப மோசமா இருக்கிற நேரத்துல லாம் பஸ் நிப்பாட்டிரு வாங்க அப்பல்லாம் நடந்து தான் போனும் நாங்க நடந்து போகும்போது எங்களோட சீனியர் வந்து ஒருத்தங்க இருக்காங்க ராபியா அப்டின்னு சொல்லிட்டு அப்ப எங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சர் வந்து ஒருத்தங்க புதுசா ஜாய்ன் என்ன பண்ணாங்க அவங்களும் ராபியா தான் அவங்க பேரும்
சேரி சேரி உம்
ங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஆட்டிடியூடா அந்த மேம் அவுங்க நடந்து போகும்போது அந்த ராபியாவ கூப்பிடுற மாரி இவங்கள வச்சு நாங்க கலாய்ப்போம் ரெண்டு பேரும் திரும்பி பார்ப்பாங்க ஆனா நாங்க இவுங்க பேசாம நாங்க அவுங்க பேசோம் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிருக்கோம்
உம்
ஆமா ராபியான்னு கூப்பிட்டா ரெண்டு பேருமே திரும்பி பாரப்பாங்க நாங்க அவங்க கிட்ட மட்டும் பேசுவோம் அந்த மாதிரி நிறைய தடவை பண்ணிருக்கோம் அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது இப்ப நினைச்சாலும் அதெல்லாம் சிரிப்பு வருது அவங்க திரும்பி பாத்தப்போ அவங்க ஃபேஸ்ல அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நினைக்கவும் சிரிப்பா தான் இருக்கு இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா
ஆஹ் எனக்கு நிறைய இன்சிடென்ட் இருக்கு பர்ட்டிகுலரா சொல்லணும்னா அந்த இப்ப அப்பதான் அந்த ஸ்கூல்ல வந்து முதல் முதல்ல ஞாபகம் இருக்கானு தெரில ஓ நீங்க கொஞ்சம் சைல்ட் உம் கொஞ்சம் ஏஜ்ல பாத்தீங்கன்னா இந்த புகார் பெட்டின்னு சொல்லி ஒண்ணு வச்சாங்க இல்லையா
ஆஹ் ஆமாங்க கம்ப்ளைண்ட் பாக்ஸ்
அந்த புதுசுல அதாவது அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸ் எதுக்கு வச்சாங்கனா கிலாஸ்ல ஏதாவது ப்ராபிளம் ஏதாவது மிஸ் கிட்ட சொல்ல முடியாததை வந்து வைக்கல நேரடியா சொல்ல முடியாததுக்காக நா வந்து என் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்குமா என்னதான் வந்து மிஸ் ஸு வந்து போர்டல வந்து எல்லாமே எழுதி போறதுக்கு எல்லாம் என்னய தான் சொல்லுவாங்க தமிழ் மேம்ல இருந்து இங்கிலீஷ் மேம்ல இருந்து எல்லாருமே சோ நான் தான் போர்ட்ல ஃபுல்லா எழுதி போட்டுட்டே இருப்பேனா ஆஹ்ன் அப்போ வந்து இந்த புகார் பெட்டி வச்சுட்டு ஃப்ரைடே ஃப்ரைடே வந் து அதுல ஓபன் பண்ணி அந்த மேம் வந்து வீட்டுல லெட்டர் லாம் எடுத்து போயிட்டு கிளஸ் மேம் வந்து பாத்துட்டு வந்து சொல்லுவாங்க அப் ப என்ன பண்ணிருக்கானூங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க பசங்க ஃபுல்லா பசங்காம் யாருன்னே தெரியல ஒரு அஞ்சா ஹ்ம் அஞ்சாறு பேருக்கு மேல இனம் எழுதி அந்த பொண்ணையே நீங்க எழுத சொல்றீங்க எங்களுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி எழுதி வச்சிருந்திருப்பானுங்க போல அததான் மேம் வந்து கிளாஸ்ல சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாங்க நீங்க போ அவை எழுதி போடுறதே பெரிய விஷ் அவ இங்கேய எழுதி நோட்லயும் போய் எழுதணும் ஹன் அவளை போய் கம்ப்ளைண்ட் பாக்ஸ் போய் எழுதி போட்டீங்கெளரா அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க ஆனா ச யார எழுதினீங்க கையெத்துக்குங்கனது யாருமே கையத்துக்கவே இல கடைசி வரைக்கும் கையெத்துக்கவே இல்ல உம் நா தான் சொன்னாங்க மேம் நீங்க அவ இங்கே எழுதிட்டு வீட்டுல போய் அத உட்காந்து அவ எழுதனும் அஹ் அவ ரெண்டு தடவை எழுத போறா எவண்டா தைரியம் இருந்தா தூக்கற இப்பவே உன்னை மாத்தி வுட்ரேனூ சொல்லி சொன்னாங்கா எவனமே கையெத்தூக்கவே இல்ல இது ஒரு கம்ப்ளைண்ட்டு வருவீங்ளாடா நீங்க தானு சொல்ட்டு ஆ மொத மொத கம்ப்ளைண்ட்டே என் கம்ப்ளைண்ட்டு தா ம் ம் ம் அது கொஞ்சோ ஃபன்னா மறக்க முடியாதாதாருந்துச்சு
ஆமா இந்த மாரி ஒரு சிறு சின்ன விஷயம்தா இப்பெல்லா மறக்க
ஆ அதுதா அதுதா அது சில்லி விசயம் தா ஆனா அவ அவுங்ளுக்கு அது பெருசா இருந்துருக்கு எனக்கு தெரிஞ்சி மே பி பாய்ஸ் எழுதிருக்கலா யாருன்னே தெரில ம் ஓகே ஓகே அப்றமே நறையா இது நடக்குல நம்ம பிரேயர்ல வந்து இந்த ஜனகனமன பாட்றது இந்த மாரி சொல்ட்டு தனியா குரூப் குரூப்பா எங்க ஸ்கூல்லலா பிரிச்சு விட்டுருப்பாங்க அவங்கதா வந்து ந்து முன்னாடி வாரத்துல கம்பல் சரி எல்லாரு ரொட்டீனா பண்ணனு ஒரு கிளாஸ்ல நாப்பது பேர் இருக்காங்கனா மூணு மூணு பேர் தா வந்து கம்பல்சரி பண்ணணு நைன் த்து ஸ்டாண்டக்கு மட்டும் அந்த இது குடுப்பாங்க அதுக்கு அப்படிதா நின்னுட்டு ஒருத்தே ரொம்ப திக்கி திக்கி பேசுவா அவன அவன போய் வேணுனே அவ டேர்ன் மேம் கிட்ட சொல்லிருந்தா விட்ருப்பாங்க வேணுனே அவன மைக்க குடுத்து அவன ஜன நீராருனு கடலுடுத் பாட்றதுக்குல்லா எல்லாரு கோரஸா ஒக்காந்து சிரிச்சாங்க அந்த மொமண் ட்டு மறக்கவே முடியாது அப்ற திட்டி வுட்டாங்க மேம் அந்த பைய தா முடியாதுன்றானே அந்த அவன எதுக்கு நீங்கள் கம்பல் பண்ணீறிங்கன் சொல்ட்டு பசங்கள திட்னாங்க ம் வேற உங்ளுக்கு எதாது இன்ட்ரெஸ்டிங்கா
இந்த மாதிரி ஆ பாத்தீங்கனா வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடந்திருக்கு
சும்மா பரவால்ல காலேஜ் லைஃப்ல அதுக்கப்ற எங்கனா நடந்தா கூட சொல்லுங்க ஒன்னு
ஆ காலேஜ் லைஃப்ல வந்து நா ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தே அப்போ என்ன பண்ணுவோ அப்டின் னா எல்லாரு லைனா தான போய் குளிக் க்கணு இல்ல நம்ம ஆ ரெஸ்ட் ரூம் எல்லா போகும்போது து நா என்ன பண்ணிருவ சும்மா வெளியில வந்துட்டு நம்மளோட ஒரு ரூம்ல இருக்க இருப்பாங்கல்லயா அவங்க இத வந்துட் பாத்ரூம் வெளியில வந்து ந்து லாக் போட்டு விட்ருவ அவங்க ரொம்ப நேரம் தட்டி அங் அங்கயே நின்னுகிட்டு இருப்போ தட்டி தட்டி தட்டி தட்டி பாத்துட்டு அப்புறோ ஓஹோ அய் ஐயோ ஐயோ பாவம் யாரு இப்ப லாக் பண்ணா அப்படின்னு சொன்னா அவங்கள திட் இப்பயே வந்துடுவாங்களா ரூமுக்கு இந்த மாரி நெறைய தடவ பண்ணிருக்க அப்ப திடிர்னு ஒரு நாள் வந்து மாட்டிட்ட அப்போ அவங்க அதெல்லா சொல்லி சிரிச்ச இருந்தாங்க
அதா ஆனா நல்லா ஃபண்ணா இருக்கும்ல ஹாஸ்டல் நாலா சேர்த்து விடவே சொன்னேன் என்னல்லா சேர்க்கவே மாட்டேன் தாங்க ஹாஸ்டல் கே
ஆஹ்ஹ் நாங்க பா எவ்ளோ பேக்கா இருந்திருக்கோ இவ்ளவு நாள் கண்டே பிடிக்கல அப்படின்தான சொல்லி சிரிச்சுட்டு இருந்தோம் அந்த இத வந்து மறக்கவே முடியாது அப்புறோ நம்ம ஹாஸ்டல் விட்டு ஆமா ஆமா சின் ஆமா ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட் டே வந்துட்டு ட்டு அடுத்த நாள் நாங்க எல்லாருமே வந்து கிளம்பன ஊருக்கு அப்போ நாங்க எல்லா என்ன பண்ணோம் செரி நம்ம நெக்ஸ்ட் இயர் போகும்போது து வேற வே ரூம்ஸ்க எல்லா போயிருவோல நம்ம மாத்தி விட்டுருவாங்க அதனால நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒட்டுக்கா படுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் ஆறு காட்டு் வந்துட்டு ஒன்னா போட்டுட்டு நாங்க பத்து பேர் வந்து படுத்தோம் தூக்கத்துல என்ன பண்ணாங்க தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி என்ன கீழேயே தள்ளி விட்டுடாங்க நான்தே போய் கீழே உழுந்ததும் தெரியாம படுத்துட்டு இருந்திருக்கேன் திடீர்னு ஒருத்தி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ஐயோ நீ எப்படி போய் கீழே வந்து பல் தனும் போதுதா அவமானம போச்சு அதை என்னால மறக்கவே முடியாது இன்னமும் நினைச்ச
நாங்க அதே மாதிரி டூர் போயிருந்தோம் டூர் உம் உம் உம் உம்
என்ன மட்டும் கீழ தள்ளி விட்டிட்டு திங்க அப்டின் சொன்னா எல்லாரும் உக்காந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க நீ விழுந்தது கூட தெரியாமே இவளோ நேரம் தூங்கி
ஆமா நாங்க டூர் போனப்போ இப்படிதா ஒரு இடத்துல ரெஸ்ட் ரூம்காக நிப்பாட்டி இருந்தாங்க டென்த் படிக்க ரப்போ ஆனா என்ன சொன்னாங்கன்னா நீங்க பக்கத்தில இருக்க பிள்ளைங்க பஸ்ல ஏறுனோ நே எல்லாரும் அட்னன்ஸ் எடுக்காம பக்கத்துல இருக்க பொண்ணு வந்துட்டு ச்சா செக் பண்ணிக்கோங்கு சொன்னாங்களா ஆ எங்க பேக் சீட்ல உட்கார்திருந்த பொண் ணு அந்த பொண்ணு வந்து வர்ல பஸ்ல ஏர் ரல அவ என்ன பண்ணிட்டா லேட் பண்ட்டா நினைக்கிறே அவ வரல இந்த பொண்ணு வந்துச்சு சொல்லிட்டா சொன்னோடனே வண்டி கொஞ்சம் தூரம் மூவ் ஆயிடுச்சு கொஞ்ச தூர வந்தோ வந்தோ ஒரு அர கிலோமீட்டர் கிட்ட தாண்டி இருக்கோ அங்க இருந்து ஒரு போன் போலீஸ் போன் போடுறாங்க இந்த மாதிரி அவங்க மேம்க்கு நல்ல வேல அவ கையில எல்லாரு கையிலுமே வந்து ஒரு நம்பர் வந்து பஸ் குடுத்து அதுல வைக்க சொல்லியிருந்தாங்க எல்லாரு கையில அ அந்த ஐடி கார்டு இருக்கு பார்த்தீங்களா ஐடி கார்டுக்கு வந்து பேக் சைட் வந்து நம்பர் எல்லாம் சொல்லி வச்சிருந்தாங்க யாராவது மிஸ் ஆனா கால் பண்றதுன்னு சொல்லிட்டு அதோட அந்த பொண்ண கேட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலக்கு அப்புறம் திரு திருனு முலிக்குது என்னன்னு பார்த்தா அவ தூங்கிட்டு இருந்தக்கா எர்னோனா ஆ தூங்கனனால அவ இவங்க கே ட்டதா கவனிக்கல அதுபாட்டுக்கு தூக்கிட்டு இருந்து இருக்கு மூணு பேர் உட்கார்றதல ரெண்டு பேர் தா இருந்து இருக்காங்க அவளும் கவனிக்கல இவங்களும் பஸ்ல கவனிக்காம விட்டாங்க லாஸ்ட் சீட்டுக்கு முன்னாடி போல கடைசி அப்புறம் அந்த பொண்ணு திருப்பி பஸ் ரீட்டன் போய் அந்த பொண்ண கூட்டிட்டு வந்தோம் அது என்னமோ மறக்க வே முடியாத செம்ம திட்டு வாங்கனா உம் விட்டு இருந்தா என்ன ஆகீ நல்ல வேல அந்த இடத்துல மெயின் ஸ்பாட் னால ஓகே சும்மா ஒரு நடுவுவில் நிப்பாட்டி ங்கனா என்னாய இருக்கும் ஆமா அதுவும் மறக்கவே முடியாது
நம்ம காலமா இருந்தா பரவ ல இப்பல்லாம் யோசிச்சு பாருங்க நடந்திருந்தா ஜோ
அதா அதா அதா அந்த மாரிதா அதே மாரி நான் வந்து கேரளா ஒரு இடத்து ஸ்டே பண்ண இருந்தாங்க சுத்தி பாாரக்குறதுக்கு மொத நாள் நைட் சீக்கிரமே போய்டும்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு ஹால் மாதிரி பிடிச்சு அங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம்மா அங்க ஆல்ரெடி இதே மாரி இரு வாங்க அந்த அதாவது ஒரு வீடு மாதிரி போல அந்த வீட்டு வீட்ல இருக்கிறவங்க கந்து வந்து நைட் உகாந்து பேய் கத சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீட்டு வந்து சம்டைம்ஸ் கொலுசு சவுண்ட் கேக்கும் அந்த மாதிரல்லாம் சொல்றாங்க நாங்க உட்காந்து கலாயச்சுட்டே இருந்துட்டு அஹ் படுத்துட்டோம் திடீனு நாங்க நாலு பேர் இந்த ஒன் சைடா இப்படி படுத்துட்டு இருக்கோம் திடீனு கொலு சத்தம் கேக்குது உடனே நாங்களா நிஜமாவே இங்க பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி கரடி பாத்தானா வீடல இரு நைட்டு தண்ணி அடிக்கிறதுதா போயிருப்போம் கிச்சனுக்கும் நாங்களாம் பெட்ஷீட் இழுத்து மூடிட்டு படுத்துருக்கோம் நிஜமா பேய்தான் வந்தருச்சுனு அதுக்கப்பறமேட்டு அஹ் கால எந்திரச்சு நாங்க இந்த மாதிரி சவுண்டு் கேட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே அது அந்த பொண்ணுடான் கவினியா பாப்பாதான் நடந்து போனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது சம ஃபண்ணா இருந்துச்சு பயந்துகிட்டே பெட்ஷுட்ட போத்திட்டு படுத்து தெறந்து பாத்தா கூட ப அது ஆஹ் வீடல அந்த
ஹம் ஹம் இந்த மாதிரி என்னைக்க நம்ம பேய பத்தி பேசும்போதுதான் அந்த டைம் இந்த மாரி ஏதாவது அன்க்ஸ்
ஆஹ் நடக்கும் அதான் மத்த நாள்ல நடந்தது கிடையாது அன்னைக்கு அந்த பொண்ணு தண்ணி பிடிக்கதான் போயிட்டுருந்திருக்கு நாங்க பேய்தான் நிஜமாவே வந்துருச்சு அப்படின்ட்டு அது சொல்லுவாங்கல கேரளல்லாம் பேய் பிசாசு இருக்குமா ச உம் இந்த மாந்திரீகமா பண்ணுவாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையா பொய்யா தெரியல சேரி வேற எது ஆஹ் ஓகே ஓகேமா ஓகே சரிமா ம்
ம் செரிங்